குட் மார்னிங் அத்தே
அ குட் மார்ணிங் என்ன பண்ற சாப்டியா நானாயா நானு இத்லி சாப்த்துட்டு காப்பி குடுச்சுட்டு இருக்கே
ஓ ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர் எங்
ஆ நீ சாப்டியா
இல்லத்தே இனிமேல் தாந்தே இந்த காலைல எந்துச்சு இந்த வீட்ல இருக்ற பெரிய மனுஷனு கூலியம் பாக்குறதுக்குதா கரெக்டட்
ஹலோ ஹலோ ஹலோ
கேக்குதாத்தே
ஆ கேக்குது பா அ
ஹலோ ஹெட்ஃபோன் போட்ருகீங்ளா
எப்பயுமே ஹெட்ஃபோன்லதாம்பா பேசுவே அ எப்பவுமே அதுல அ எப்பவுமே அதுலதாம்பா பேசுவே
அப்ப இத நீங் கலட்டிட்டு கூட பேசுங்கத்தே
ஓ ஆஹ் சொல்லுப்பா
ஆ இப்ப நல்லா கேக்குது இல்ல காலெல எந்திச்சு இந்த பெரிய மன்ஷனுக்கு வீட் வீட்டுல ஒருத்தே இருக்கான்ல
உனக்கு வேல பாக்கவே செரியா இருக்கா
ஆ ஆமா இந்த இப்பதா வாக்கிங் காலேல என்னாச்சு ஃபிரிஞ்சு தண்ணி நெரஞ்சு அடில
அ
க்ளின் பண்ணிர்கவே ஒரு ஒன் அவர் ஆய்ச்சு
ஓ ப்ரிச்சு தண்ணி வெளியேறிற்ச்சா ஆ
என்னத்தே
ஆஹ் ஃப்ரிச்சு தண்ணி வெளியேறிற்ச்சோ
ஆமா அது என்னனா ஃபுல்லா ஃப்ரீசர் ஃபுல்லா ஃப்ரீசர் ஃபுல்லா ஐஸ் கட்டி இருந்து து அத மெல்ட் பண்றக்காக ஆ பட்டான் ப்ரெஸ் பண்ணி உட்டனா ட்ரே
ஓ செரி ஆ அலோ
ஹலோ
ஆ சொல்லுப்பா
எனக்கு நெட்வர்க் சரியில்லயா உங்களுக் சரியில்லயா
ஆ நெட்ஒர்க் சரியில்லியோ எனக்கு இது இது தாச்சு வேற ஃபோன் பண்ணா ஆஹ் ஒரு வேல அதுனால ஏதாவ்து டிஸ்டபன்ஸ் இருக்குமோ ஆஹ் அதா நா எடுக்கல நம்ம நம்ம பேசிடு இருக்கோன்ட் நானு எடுக்கல கோயிலுக்கு போறேனாப்பா இன்னிக்கி திருத்தணி போறேன்னா
ஓ திருத்தணிக்கா
ஆமா ஆமா இந்நேரோ மணி தெர்ல ஒரு பத் பத்தேகால் ஆவுதா இந்நேரோ போ போய் ரீச் ஆய்ருக் பாலா என்னனு தெர்ல
ஓ
செர் செரி இருக்கட்டு நம்ம பேசிட்டு அப்றமா அவ்ளுக் அவ்ளுக்கு கால் பண்றே
ஆ செரி செரி தேங்க் இன்னிக்கி நீங்க என்னத்தே சாப்டீங்க பிரேக்ஃபஸ்
நானாயா ஆனா பிரே ஹெஃபஸ்ட் இட்லிப்பா இட்லி உளுந்தம் பருப்பு சட்னி
ஓ சூப்பர்
நீங்க என்ன பண்ண போறீங்கப்பா நீங்க என்ன பண்ண போறீங்க
நா காலைலக்கி இது பிரெட் ஆம்லேட் சாப்ட போறேன்த்தே மத்யானம் ஏதாச்சி சாண்விச் மாறி பண்ணி சாப் ஒன்னு
ஓ உஹ்
இதுலயே ஓட்டப்போறே
ஏம்பா ஆயா ஏதாது சமப்பாங்கல்ல
சமச்சிருக்காங்க அவுங்க முருங்கக்கா புளி கொழம்பு வச்சிட்டு சாப்பாடு வச்சு வெள்ள உருள கெழங்கு பண்ட்டாங்க
ஆ அப்றோ என்ன அது சாப் அத ஒனக்கு அது சாப்ட மாட்டியா ஆ
என்னைக்காச்சு ஒரு நாள் சாப்டுவே அத்தே
ஏயா அப்டி
அதுதா அதுதா கார்னோ
ஓ எப்டி செய்வாங்ளோன்னா
ம் அது மெய்ன் அந்த புளி கரைக்குற ஐட்டம்லா எனக்கு கொஞ்சோ சாப்புட வந்து மனசு ஒப்பாது
எது புளி கொழம்பா
புளி கரச்சி தான பண்ணுவாங்க
ம் ம் செர் செர் சேரி அடக்கடவுளே அ அ
என்னடா இது கொடும சேரி நம்ம ஓ சி டி ப்ராப்ளம்க்கு குடுத்த தண்டன தா இது அப்டின் நெனச்சுப்பே
ஓ சி டி னா என்னதுப்பா
ஓ சி டி னா என்னனா எதாச்சு ஒரு இது இப்போ மேட் எதாச்சு ஒளஞ்சு கெடக்குனா அது நேரா இருக் கணுன் நம்ம மைண்ட் சொல்லு அத போய் நேர்படு ஆமா அழுக்கா இருக்கு அந்த எடத்த போய் தொடைக்கணுனா அப்பவே தொடச் சுர்னு தூக்கமே வராது இல்லனா அந்த மாரி எனக்கு வந்து அவ்ளோ ஓ சி டி இல்ல பட் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓ சி டி இருக்கு
ஓ ஆனா எனக்கு முன்ன இருந்துச்சு ம் எனக்கு முன்ன அப்பிடி இருந்துச்சுப்பா அது வ எத பாத்தாலுமே ஒடனே போய் அத தொடச்சிரணு ஒதுக்கு இத அடு அப்ப என்ன ஆகுன்னா நம்ம செய்ய வேண்டிய செய்ய வேண் டிய வேலைய உட்டுட்டு இது இதுலயே நமக்கு ஏ டைம் ஆகுது ஏ டைம் ஆகுது அப்டினா நம்ம அது செய்ய வேண்டியது என்ன க ப படக்குனு சமைச்சிட்டோமா பேக் பண்ணிட்டோமா கெளம்புனோமானு இருக்கணு
ஆமா
டு அத விட்டுட்டு இத ஒ ஒன்ன பாப்பே அத பாக்கவு அயயோ இது என்ன இப்பிடி இருக்கு அப்டின் அத போய் நோண்டுவே அப்பிடியே வந்து ஒரு எடத்துக்கு போனா அப்டி இரு பின்னாடி போனா பின்னாடி எதாவுது கொஞ்ச கசமுச தன் இருந்துச்சுனா அத சர் அப்டியே அத சரி பண்றதுக்கு அப்டியே அங்க போறது என்னே இப்டியே ஓ எனக்கு நா அதா யோசிப்பே நமக்கு எதனால இப்பிடி இதாகதுன்ட்டு இப்பல்லா அந்த அந்த ஹேபிட்டே இப்ப நானே மாத்திட்டே என்ன நா மாத்திட்டேன் கொஞ்ச உடல்நில சரியில்லாம ஆனதுல இருந்து ப என்னால முடியல
ஓ
ஏனா முன்ன வந்துட்டு அப்டீ வேல வேல வேல வேலனு பைத்திய மாரி பண்ணிட்டு தொடச்சிகிட்டு ச்சுகிட்டு வீட்ட அலங்கார பண்ணிட்டுருப்பே வார வார தொடைக்க ஆமா தொடைக்க வேற எதோ அலங்கார பண்ணுவோ ஜன்னல தொடைக்கவா ஜன்னல் தூசியா இருக்குனா ஜன்னல தொடைக்கிறோ இந்த வர
உஹ
ஆ இத டி வி இத தொடைக்கணு அப்பறொ ஆ எதாவுது ட்ரெஸ்ஸிங் டேபிள தொடைக்கணு கிச்சன்ல அந்த இத அப்டியே எதாவுது வார வார எதாவுது ஒன்ன நோண்டிட்டு அந் அந்த ரெண்டு நாளையு அப்டியே பொழுத கழிச்சுட்ருப்பே ஆமா இல்லைனா என்ன பண்ணுவே எதாவுது ஸ்டிச்சிங்கு இ பிளவுஸ் எதாவுது ஸ்டிச் பண்றது அது மாரி ரெண்டு நாளு ரெண்டு நாளு அதுலயே பொழுது போயிரு ஓ ஒக்காந்து வெளக் கு வெளக்குனா படக்குனு ரெ ரெண்டு தேய் தேச்சிட்டு வெச்சிர வேண்டியதானே வெளக்கு வெளக்கணுனா அத போட்டு தேய் தேயி தேய் தேயி தேய் தேய் னு தேக்க தேக்க கருப்பா வந்துகிட்டே இருக்கு ஆமா வெளக்கு வெளக்கணுனா ரெண்டு மண் நேர ஆகும்னா பாத்துக்குங்களே
ஏ அப்பா
உ அ ச்சி அது இதலா பொடியெல்லா தூக்கி வச்சு ஒரு டபரால வச்சு வெளக்கிகிட்டு சேர்ல டிவிய பாத்துகிட் தேவோ தேய் தேய் தேய்ன்னு தேய்க்கறது சாம்ராணி கெரண்டி அ பத்தி ஸ்டேண்ட் து அ அது போக அந் த இது தண்ணி ஊத்தி வச்சிருக்குற வெள்ளிக்கு இது அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க தண்ணி ஊத்தி வக்கிறது சாமிக்கு வி அ கல்கண்டு கல்கண்டு வக்கிறது அப்ற அந்த நந்தி சின்ன வெள்ளி நந்தி பெல்லு ஆமா அ வ அப்ற வந்து உபூதி பொட்டு வச்சிருக்கிறது இது எல்லாத்தியு எடுத்து வச்சு ரெண்டு மண்ணேர ஆகு தேய் தேய் தேய்ன் தேக்க
ஓ ரெண்டு நாளைக்கு முன்னாடிதா உங்க மாமியார் சொல்லிட்ருந்தாங்க
அ
ஏதோ பேசிட்ருந்தப்போ சுதா நல்லா வெளக்குவா வெளக்கு பளிச்சுன்னு வெளக் குவா எனக்கு அப்டி வராது அப்டின் சொன்னாங்க
ஆமா ஏன்னா அவுகலா என்ன பண்ணுவாங்கன்னு சும்மா ஒரு தேய் தேச்சிட்டு கழுவிட்டு வச்சிருவாங்களாருக் ஓ நமக்கு வந்து அ நமக் கொண்டு அது தெரியுமா அதில அருல குருட் ம் பளுப் இன்னு பளிச்சுன்னு இல்ல அப்டிங்கிறது நமக்கு தெரியுமா அதனால போட்டு அது இ இதுக்காகவே இவ் சாம்பிராணி போட்றதுக்குன்னு செரட்டி எடுத்து வச்சுருந்தே ஏதாவது நம்ம இந்த மு ட்ட கறி அது ஒளப்பற அன்னைக்கி செரட்ட எடுத்து வக்க மாட்டே வச்சு இப்ப நம்ம பொழுங்கற அன்னைக்கி அ அந்த செரட்டைய எடுத்து வச்சிருவே அந்த தேங்கா நாறு எப் எப்பியுமே எடுத்து வச்சிருவே ஏன இப்ப தேங்கா நாறு வச்சிருக்கோனு வை இந்த வாஷ்பேசின்லா கழுவணுனா அந்த தேங்கா நார அந்த தேங்கா நார வச்சு ஒரு தேய்க்கிற தேய்ச்சுக்குவே
ஓ
ஆமா இதுக்கு இப்ப நம்ம பொழங்கன எத யூஸ் பொண்ண கூடாதுப்பா வெளக்குக்கு வந்து நம்ம அந்த சோப்பு வந்து நம்ம முட்டையெல்லா தொட்ருப்போ
ஆமா
அதனால அத நானு பாத்திர வெளக்குற சோப்ப யூஸ் பண்ண மாட்டே இதுக்குமே சபினா வாங்கி வச்சிருக்கே பீதாம்பரி வாங்கி வச்சிருக்கே ஆமா இதோட போம இதோட கொஞ்ச புளி வச்சுக்குவே வச்சுட்டு இது ரெண்டியு இந்த சம்பீனா பீதாம்பரி இது ரெண்டியு கொஞ்ச கொஞ்ச இதல கொஞ்ச அதல கொஞ்ச தொட்டு தொட்டு நார வச்சு தேய்ப்ப தேங்கா நாறு வச்சு தேச்சாதா அந்தஒ இது நல்லா பளிச்சுனாகு அது போகவு கையிலியு தேப்பே நல்ல தேயி தேய்னு தேப்
ஓ
ஆமா புளி புளிய வச்சு கொஞ்ச அது புளிய ஒரு ரவுண்டு் தேப்பே அப்ப நல்லா ப நல்லா ஒரளவுக்கு பளிச்சுனாயிரு ஒரு சிலர் தக் காளிய நல்லா பிழிஞ்சு வுட்டு அதல வெளக்கறாங்க தக்காளிய வெ அந்த சென் சென் வச்சு நல்லா பளிச்சுனாகுன்ட்டு ஆமா நம்ம புளி நாங்க பழைய ஆள்கள்லா புளி வச்சுப்போ இப்போவுள்ளவங்க தக்காளி வச்சுகிறாங்க அ
ஓ அம்மா வந்து லெமனு புளி
ம் அ ஆமா லெமன்னா டக் க்குனு பளிச்சுனாயிரு உம் ஆமா நம்ம அது லெமன் வந்து ரெகுலராக வச்சுக்க மாட்டோம்ல ஆ அதனால அதனால அவசரத்துக்கு புளியவே எடுத் துக்கிறது லெமன்னா சூப்பரா பளிச்சுன்னு போயிரும்ப்பா நா ரொம்ப ஆ ஆமா நம்ம ரொம்ப தேக்க வேண்டியதே இருக்காது நம்ம இந்த சபினா பொடி இதுகளுக்கு பக்கத்துல அந்த லெமன நல்லா பிழிஞ்சு விட்டு கலந்து வச்சுட்டோன்னு வையி நம்ம ரொம்ப ரொம்ப கூட தேக்க வேண்டிது ரொம்ப தேக்க வேண்டியதே இருக்காது நல்லா சூப்பரா பளிச்சுன்னு போயிரு ஆஹ ம் இந்த தரவ வெளக்கெல்லா எடுத்துட்டு வந்தேன்னு அம்மா சொன்னாங்களே
அததா ஆமா உங்கள்ட்ட சொல்லலையா
ஆமா நீ என்ட்ட சொல்லலப்பா நா இந்த தடவ மீனய்யா வீட்லயு வெளக்கு எடுத்துட்டு வந்தே அத நானு ஒங்கிட்ட சொல்லாமலே இருந்துட்டே
இல்ல ஒன்னு இல்ல எடுக்கணும்னு எடுக்கலேத்தே பாத்திரத்தல்லா மேல உள்ள பாத்திரத்தல்லா அம்மா வந்து இத எடுத்துட்டு போ அத எடுத்துட்டு போன்னு எல்லா ஒவ்வொரு ஜாமாவா எறக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த பாத்தரத்துக்குள்ள அந்த வெளக்கு புது வெளக்கு வீடு பால் காச்சப்போ அத்த வீட்டு சைட்ல இருந்து குத்துவெளக்கு இதெல்லா குடுத்துருப்பாங்க ல்ல அது இருந்துருக்கு ஒரு புது வெளக்கு உள்ள
செரி செரி
ஆமா அது வா கண்ல பாக்கவு இந்த இத வேணா எடுத்துப் போ அப்டின்னு சொல்லிச்சு ஆ செரி குடு அப்டின்னு ஆமா குடுன்னு எடுத்துட்டு வந்துட்டேன்னா இங்க வந்து வெளக்கேத்தறக்கு முன்னாடி தொடச்சுக்கிட்டு இருந்தேன்னா பின்னாடி பாத்தா வித்யான்னுதா எழுதிருக்கு
ஓ சூப்பர்
ஆமா ஆ நானுட்டு என்னம்மா அது பால் காச்சுக்கு வந்தப்போ வந்ததோ அப்டின் னு சொல்லி கேட்டே ஆமா இல்ல ஏ பேர் இருந்துச்சு அதா கேட்டே ஆ மா எல்லாமே எல்லாத்துலயு ஒ பேருதா போட்ருக்கு அப்டின்னு சொல்லிச்சு
ஓ பரவாயில்லயே
ம் ஆமா நா இந்தா போட்டு உடுங் உங்களுக் அமிச்சுவுட்றே கேக்குதாறே
ஆ கேக்குதுப்பா சொல்லுப்பா
ஆ அந்த ஃபோட்டோ கூட நா உங்களுக்கு ஷேர் பண்
சரிப்பா ஆ ஓகே ஓகே ம்
த்த பண்ணீங்க
ஆ லன்ச்சுக்குப்பா பருப்பு தொவரம் பருப்பு வச்சு ஆ மீல் மேக்கர் வச்சேப்பா இன்னைக்கி மீல் மேக் மீல் மேக்கர் வந்து இந்த எண்ணெயில எல்லா பொறிக்கல அப்டியே மசாலாவ தடவி அந்த கணத்து இரும்பு சட்டியில போட்டு நல்லா கொஞ்சோ அப்டிய சிம்ல வச்சு கிண்டிவுட்டு எட்